ஹலோ
ஆக்கா கேக்குதா
கேக்குதுமா என்னமா பண்ற எப்டி இருக்க
நல்லா இருக்கேங்க்கா நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கே சாப்ட்டீங்ளா
ஆ சாப்ட்டாச்சுக்கா சாப்பிட்டீங்ளா நீங்க
ஆ சாப்புலமா இன்னு சாப்புட்னு பசிக்கல
அப்டியாக்கா ஏ என்னாச்சு ஒடம்பெது சரில்லயா
ஆமாமா பீரியட்ஸு
ஓகேக்கா
அதனால கொஞ்சோ டிலே ஆகுது ம் சொல்லுமா ஏஜ்ஜு ஆக ஆக
அ ஆ சொல்லுங்க்கா சொல்லுங்க
ஏஜு ஆக ஆக முடில இப்பல்லா ம் அப்டிதா இருக்குன்றாங்க டாக்டரு அத பத்திதா அவர்னஸ் கிளாஸ் நாங்க ஸ்கூல்ல எடுக்குறாங்க பசங்களுக்கு மென் மென்ஸுரல் ஹை ஜினிக்க பத்தி ம் அது எப்டி ஆ ஆ பசங்களுக்கு குட்டி பசங்களுக்கு எய்த்துலந்து நைன்த்து டென்த்தில்லா எடுக்குறாங்க கிளாஸு அதெல்லா கேட்டுதா இப்போ ஓரளவுக்கு ஆ நம்மளுக்கு இப்டிதா இருக்கு னு தெரிஞ்சுக்கிறே சொல்லுமா
அப்டியாக்கா சேர் சேரி எனக்கு அப்டித்தான்க்கா எனக்கு மாச மாசோ ஆனா இர்ரெகுலர் ஆய்டுது முன்னா முன்னாடி வந்துருது அப்பறோ ரொம்ப பெயின் இருக்கு
ஓகே ஓகே ஆனா கண்டிப் பா நம்ப டாக்ரு கிட்ட போய் செக் பண்ணிக்கினு செக் பண்ணதுக்கு மெனோ பாசஸ் ஆ நம்ளுக்கு எல்லா ஃபார்ட்டிக்கு மேல மெனோ பாசஸ் இரு க்கு அதனால அப்டிதா இருக்கு ஒன்னு நல்லா ஹெல்த்தியான ஃபுட்டெல்லா சாப்ட சொல்றாங்க
ஓகேக்கா என்னென்ன ஃபுட்டு சாப்ட சொல்றாங்க்கா
நறைய பேரிச்சம்பழம் பாதாம் இதெல்லா எட்த்துக்க சொல்றாங்க முருங்கக்கீர இதெல்லா நறைய எடுத்துக்க சொல்றாங்க நம்ளுக்கு
ஓகேக்கா
சொல்லுமா என்ன சம்ச்சீங்க
இன்னைக்காக்கா இன்னக்கி நெத்திலி மீனு அப்பறோ வந்து எறா
சூப்பர்
நெத்திலி மீனு வந்து இதுமா ஆ நெத்தலி மீனு வந்து மாங்கா முருங்கக்கா அதல்லா போட்டு அந்த இது அவியல் மாரி வச்சுட்டோ தேங்கா போட்டு அப்றோ ஒன்னு என்னி இத வந்து எறா வந்து வெறு வெங்காயோ மட்டு போட்டு வசக்கி மசாலாலா போட்டு அப்டியே பெரட்டி எடுத்துட்டோ
சேர் சேர் சாப்ட்டாங்களாமா பசங்கல்லா
ஆ சாப்ட்டாச்சுக்கா எல்லா சாப்ட்டோன வெளாடிட்ருக்காங்க
நல்லா கிளைமேட்டு மழ பெய்துல நல்லாருக்குல்ல
ஆமாக்கா ஆனா என்ன அப்பப்ப பெய்து அ கொஞ்சொ சூடாவு இருக்கு சூடு இருக்குது அப்டியே இதுவு இருக்கு
வீட்டுக்குள்ள தா சூடாருக்கு வெளிய நல்லாருக்கு
ஆமா ஆமாங்க்கா வெளிய ஆனா பசங்கள இருக்தான்ன வெளிய எங்கயு எறங்க முடில மொதல்ல அவுங்கப் போய்ருவாங்க மழைல நெனைறதுக்கு அது இப்ப நல்ல மழ பேஞ்சா பரவால்ல கொஞ்சோ இதுவாருக்குல்ல கிளைமேட் எதாவ்து மாரி வரனால அதனால்தா செய்யினு ஓகே வெளியே விடாம அப்படியே வீட்டுக்குள்ளே வச்சு இது பண்ணி வச்சிருக்குக்கா
சரி சரிமா நாளைக்கு என்ன ஸ்பெஷலு இவங்க என்ன பண்றாங்க ஏதோ படம் போட்டு பாத்துட்டு இருக்காங்க சரிங்க நாலா நான் தான் உங்கள நினைச்சின்னே இருந்தேன் சரி பண்ணலாமா வேளையா இருக் ப்பீங்களா பிஸியா இருப்பீங்களா ஆன்டு யோசனை பண்ணிட்டே இருந்தேன் சரி
காலையிலிந்து கொ ம் ஆமா காலையிலந்து கொஞ்சம் பிஸிதான்க்கா கொஞ்சம் கார்பண்டர் வேல நடந்து இருந்துச்சு வீட்டுல அதனால தான் சரி கூப்பிட முடியல நீங்க கூப்பிட்டது அப்புறம் பாத்தா வந்துட்டாங்க இன்னைக்கு வரமாட்டான்னு நினைச்சிருந்த மழை இருக்குனால பாத்தா வந்துட்டாரு வந்துட்டு கொஞ்சம் அந்த வேலை எல்லாம் இருந்துச்சு இட்ட இப்பதான் கம்ப்ளீட் பண்ணிட்டு போனாரு சரி அதனால தான் சரி சவுண்டா வேர இருக்கும் ஒன்னும் உங்கிட்ட பேசவும் முடியாது சரியா சரி அதான் சரி கூப்பிடல உங்க சரி எல்லாம் முடிச்சு போனதுக்குப்புறம் கூப்பலான்னு சொல்லிட்டுதான் இப்ப கூப்டேன்
சரி சரி என்னமா கார்பன்ட்ரு வேலை என்ன கப்போர்டு கிப்போர்டு அடிக்கிறீங்களா
கபோர்டு வந்து ஆமாக்கா அந்த இது ஷோகேஸ் மாதிரி ஆல்ரெடி செஞ்சுதான் வச்சிருந்தோம் எல்லாமே வீடு வேலை நடக்கும் போது தேக்கு மரம் ஒரு நாலஞ்சு மரம் எடுத்து எல்லாமே செஞ்சு வச்சிருந்தோம் அப்ப அது ஃபிட் பண்றதுக்கு ஊர்ல இருந்தா ஆள் வச்சு செஞ்சிருந்தோமா அவங்கல்லாம் வர முடியல இப்ப செ டியூசன் அதனால சரி இப்ப பக்கத்துல இங்க ஒருத்தர் கார்பண்டர் கூப்புட்டு தான் இப்போ அது பிட்டிங் கிளாஸ் எல்லாம் போட்டு அப்புறம் ஊஞ்சால இருக் இ மரம் ஊஞ்சால இருக்கும்ல அந்த கொக்கி மா கொக்கி போடுறது அதுவும் சரி அதுவும் எல்லாம் வாங்கி அதெல்லாம் ஃபிட் பண்ணி கொஞ்சம் டேபிள் எல்லாம் வேல அப்புறம் கொஞ்சம் சில்லற வேலல்லாம் இருந்ததுச்சு எல்லாம் முடிச்சுட்டு ரெண்டு முணு நாள் நாளும் வேலை நடந்துதான் சாப் அப்பப்போ வருவாரு அப்பப்போ போவாரு இன்னைக்குதா வந்து எப்டியோ முடிச்சுட்டு போயிட்டாரு
முடிச்சுட்டாரா இவங்ககிட்ட வேல விட்டாவே அப்டிதா இழுத்து விட்டுருவாங்கப்பா
ஐயோ ரொம்ப கஷ்டம் கா கிடைக்கற ஆள் கேடைக்க ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா கார்பன்டு பிளம்பரு இவங்கலா கேடைக்க ரொம்ப கஷ்டம் கிடைச்சாலும் நீங்க சொன்ன மாதிரி ஏன்னே இழுத்துட்டு போறாங்க ஏன்னா அவங்க பெரிய வேலை தானே அவங்க எது பாப்பாங்க இந்த சின்ன சின்ன வேலைக்கெல்லாம் கூப்பிட்டா யாரும் வரமாட்டாங்க சரி இது எப்டியோ பேசி விட்டுட்டோம் அப்புறம் அதுவே கட்டுபடுல எஸ்ட்ரா காசு சரி ஒகே எதோ முடிச்சு குடுத்துடியே அதுக்கு சந்தோஷ தான் அதையும் கொடுத்து து சரி சித்தப்பா சந்தோஷமா இருனு சொல்லி அனுப்பி விட்டடேன்
இல்ல சும்மானாலு உட்காந்துன்னக்கிறாங்களே தவிர வேல வந்து செய்ய மாட்டேன்றாங்கோ அது இப்போ ஃபேஷன் ஆயிச்சு சும்மா கூட உட்காந்துன்னு இருக்காங்கோ இன்னைக்கு எல்லாம் சும்மா உக்காண்டு இருக்காங்க ஆனா வந்து ஒரு வேல செய்ய சொல்லுங்க வேலைக்கு கூப்பிட்டு பாருங்க எ யாரும் வரமாட்டாங்கோ
ஆமாக்கா எல்லாரும் அப்படிதான்கா அது சொல்லுவாங்க எனக்கு அங்க வேலை இருக்கு இங்க வேலை இருக்கு அவ்ளோ வேலை இருக் கு இந்த வேலல்லாம் செய்யறதுக்கே டைம் இல்ல நீங்க கூப்பிட்ட அத அவங்களே சொல்லி அப்படியே இது மாரி காமிச்சுக்கிறாங்க சரி நா அவங்க பிஸியா இருக்காங்க அப்படின்னு சொல்டேன் அப்பதான் அவங்க கேக்குற காசு நம்ம தர முடியும் முடியும்ல அந்த ஒரு இதுக்காக சரி என்ன பண்றதுக்கு நமக்கு தெரியாது நம்மள என்ன பண்ணதும வீட்டு வேலைய தானே வேற எந்த வேலையும் நமக்கு தெரியாது அவங்கள நம்பி தானே இருக்கணும்
அந்த வேலல்லா நம்ம எப்டிமா பாக்க முடியு வீட்டு வேலையாது நம்ம சேத்து செஞ்சுக்கலா போக வேணான்னு சொல்றது க்கு இதெல்லா அவுங்க அவுங்களே ஒழுங்கா பண்ண மாட்டேன்றாங்க நம்ம என்ன பண்றது
அ இல்லகா சின்னதா ஆணி அடிக்க கூட சொல்றே அதுக்கு கூட வந்துன்னா இப்ப முன்னாடி மாதி ஆணி இந்த சூழ்நிலை இப்பல்லா டிரில்லிங் தானக்கா எல்லாமே இது பண்ணி ஸ்க்ரூ டைப் பண்ணிதா முன்னாடில்லா வந்து சுத்தியல வச்சு இப்டி ரெண்டு தட்டு தட்டி இது பண்ணுவோ இப்பொல்லா அந்தே மாதிரி கெடையாது அந்த வேல கூட அதுக்கு சொன்னாலே அதுக்கே பாக்குறா மேலயு கீழயுமா ஐய்யய்யோ என்ன இந்த வேலைலா சொல்றீங்க அப்டின்னு சொல்ட்டு
சும்மா நாலு சம்பளோ குடுத்து அனுப்பலா அந்த வேலல்லா சொல்லிட்டா கார்பேன்ட்ரே அந்த ரெண்டு ஆணிய அடிச்சு குடுக்குறதுல என்ன ஆயிட போறாரு வெச்சுருக்க போறாங்க டிரில்லிங் மிஷின்னு
அதான்கா அது ஒண்ணுமே இல்ல ஜெஸ்டு நீங்க சொன்ன மாதிரி ஒரு இது ஒடை போட்டு அதேத்தூக்கி சொரி இது எடுக்க வேண்டிதா ட்ரில்லிங் மிஷின் தா அத இவுங்கே போட்டு பழைய காலத்து மாதிரி போட்டு குத்து குத்தி அடிக்க வேண்டாலே முன்னாடிலா வந்து சுத்தியில வச்சி அடிப்பாங்க மரக்கட்டையே வச்சி உள்ளே சோருவுவாங்க அதெல்லா இப்ப அது எதுமே கெடையா சூன்னு போட்ட சூன்னு ரெண்டு நிமிஷ தா வேல அது பண்றதுக்கு கூட யோசிக்கிறோ ஒண்ணொன்னா சொல்றீங்கே ஒன்னுன்னா சொல்றீங்கே அப்டின்னு சொன்னே இதுக்குனு இன்னோரு ஆள கூப்ட முடியுமாப்பா இது கூப்ட திருப்பி அவ ஒரு நாள் சம்பளத்தே வாங்குவா என்ன பண்றதுக்கு
கரெக்ட்டு தா ஆனா என்ன சொல்றது இது இது சின்னே சின்னே வேல கூடவா சொல்லிட்டு கூப்டுவாங்க ஏதோ ஒரு வேல செய்யும் போது ஒரு எடத்துல ஆணி அடிச்சிட்டு போப்பான்னு சொல்லுவாங்க எல்லாத்துக்கு சழிச்சிக்கிறாங்கப்பா
அம்மாக்கா இப்ப அந்த மாரி ஆயிப்போச்சுக்கா என்னன்னே ஒன்னு புரிலே புரிய புரியாத புதிர் மாரி இருக்கு வேலக்கி எதாவ சொல்றீங்கல்லே இப்போ எல்லா படிப் படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க படிச்சு நெறைய எல்லா படிக்கிறாங்க ஆனா வந்து இந்த மாரி இது தொழிலிக்கு ஆளு கம்மியா இல்லே அவுங்க செய்ய விருப்பப்பல்லா என்னன்னு தெரியலே அவுங்க இப்டிதா எதுவாயிந்தாலு இப்டிதா பேசுறாங்க அவுங்க சொல்ற நம்ம கேக்க வேண்டியதா இருக்கு நம்ம காசு குடுத்துட்டு அவுங்க சொல்றது கேட்டு அவுங்க எப்பா வராங்களோ அந்த டைம் நம் உக்காந்துக்க வேண்டிதா
ஆமா இப்போ நீ சொல்லும் போதுதா யோசிக்கிறே சொன்ன மாதி எல்லாருமே இன்ஜினியரிங் அது இதுன்னு படிக்க போய்ட்டா இந்த வேலல்லா செய்யதுக்கு ஆலு இனிமேட்டுந்துல்லா எங்கந்து வருவாங்க
அது அதா யாருக்குமே தெரில சொல்ல போனா யாருக்குமே தெரில ஒரு அளவு எடுத்த கூடல்ல ச டேம் வந்து அவுங்கே தப்பி அளவ மாத்தி எங்கயோ இது பண்ணிடுறானுங்க திருப்பி அந்த எடத்தல இது பண்றாங்கே அவுங்களுக்கே சீர்டி சீர்டி இல்ல இனி போக போகுது இதுல்ல பாத்தா ஒண்ணுமே தெரியாது நெனக்கே யாருக்குமே அவன் நா நா உண்மையே சொல்லுவே நம்ம தா கத்துக்கோணுனு நெனக்கிறே நம்ம வீட்டு டு வேலயு அவுங்கவுங்க வீட்டு வேலயு அவுங்கவுங்களே கத்துக்கிட்டு வச்சிக்கணு இனி யாரு வந்து செய்ய மாட்டாங்கனு நெனக்கிறே இனி வரு காலத்துல
ஆமா இப்பதா நானு நீங்கே சொல்லும் போதுதா யோசிக்கிறே சொன்ன மாதி இந்த வேலைகள்லா செய்ய த்துக்கு ஆலே இருக்க மாட்டாங்க பின்னாடினு நெனக்கிறே நானு
ஆமாக்கா
நானு ஏதோ ஒன்னு படிக்கும்போது ஆ இந்த வெட்டியாம் பாக்குறவல்லா படிச்சிட்டு நான்லா இனிமேட்டு இந்த வெட்டியா வேல பாக்க மாட்டே நீங்களே பாத்துங்க ஆ சொல்லிட்டு பொனத்த எரிக்க மாட்டன் சொல்ட்டு போய்டுவானா சுடுகாட்ல அப்ப பொனமா சேர்ந்துருமா அப்போ நாட்டு நெலம எப்டி ஆய்ர்து இப்ப படிச்சாலு தப்பு பொல்து படிக்கலனாலு தப்பு போல இருக்குது
அதுதாங்க்கா அவ்ங்கவ்ங்க குல தொழில செய்யி அதுதா சொல்றாங் நம்ம என்னதா படிச்சிர்ந்தா நம்மம்ம குல தொழில வந்து தெரிஞ்சுக்கணு அத வந்து நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்குணு அத நம்ம கத்துக்குணு அத வந்து செய்றதுக்கு அது உண்மதா உண் உண்மேலே வந்து அது கரெக்ட்டான விஷ்யந்தா அதுல வந் து என்னன்னா இப்ப உள்ள பசங்க வந்து விருப்பம் காட்ட மாட்டாங்க ஆ நீங்க பண்ணேன் சொல் நான் எதுக்கு அத பண்ணுனுன் சொல்லிட்டுல்ல இ உதாசனம் படித்துட்டு போய்றாங்க அந்த உதாசன் படுத்தனால அந்த அப்டி ஜென்ரேஷன் அந்தன் தொழிலே அழிஞ்சு போய்டுது ஒவ்வொரு தொழிலு அப்டிதான போச்சு எல்லாமே ஆனா வந்து அது எதுமே தெரில அத பத்தி கேட்டாலு ஆமா நீங்க பண்ண சொல்ட்டு ஆனா அத அவ்ங்க பண்ணி அவ்ங்க அப்பாவோ தாத்தாவோ பண்ணி அந்த வருமானோ அந்த இதுலதா இவுங்ளே வந்தது அப்டிதா படிச் படிச்சிருப்பாங்க ஆனா அதம் தெரியாது எதுல இருந்து படிச்சாங்கு தெரியா ஆனா வந்து சொல்றது என்னனா அது உங்குளோ ட முடிஞ்சு போச்சு எங்க காலோ இப்புடி ஆய்போச்சு உங்க இதெல்லா என்ன அது ஆனா அந்த பொருளெலா வாங்க முடிதா சொல்லுங்க நம்ம தெரிஞ்சிர்ந்தா செரி நம்ம கூட எதாது ஆத்துர அவசுருக்கு நம்ளோட இதுதான சொல்ட்டு ஆனா இப்ப அது எதுமே இல்ல எதுமே தெரியாது அதா எல்லாரும்ப அதுன் நம்மு நம்முளே ஏமாத்துறாங்க நல்லா ஏமாத்துறாங்கக்கா எங்க பொருள் வாங்க போனாலு ஒன்னுக்கு ரெண்டு வெலையா சொல்றாங்க நமக்கு தெரியாதுல நம்ம முன்ன பின்ன அத பத் தி எதா நாலேஜ் இர்ந்தா ஓகே அவ்ங்க கேக்குறது இவுங்குளு வந்து கார்பன்ட்ரு கூப்ட்டா கூப்டுல அவ்ங்க பொருள் வாங்கிட்டு வரேன் சொல்றாங்க ஒரு பில்ல குடுக்குறாங்க அதுலே அவுங்களுக் இதுவாமே கமிஷன் இருக்கா நம ஆ அது வந்துல்ல செரி வேண்டா நீ சொல்லுப்பா வாங்கி தந்ற ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு பொருள்லா சொல் றா ஒவ்வொர் நாளா போய் வாங்கிட்டு வர முடியு அப்புற சொன் நானே வாங்கிட்டு வந்துருவ கேட்ட அவங்கிட்ட இனி நீ வேணான் சொன்னனா அப்புறோ போலுஸ் சே செய்யாம போய்ருவான் சரி நீ ஏதா வாங்கிட்டு வாப்பான் சொன்னா அவன் ஒரு பில்ல கொண்நீட்ட அது பாத்து எல்லா எல்லாவெலை இந்த வெல ஏறி போச்சு அந்த வெல எறி போச்சுன் சொல்லல சேரி ஏதோ ஒன்னு வாய்ங்ட்டு வன்ட்டுயே போட்டு கொண்டு போன்சு எப்டியோ முடிச்சு உட்டாச்சுக்கா
சரிம்மா எனக்கு ஒரு கால் வருது நான் பேசிட்டு அப்புறோ கூப்புற உங்குள
ஆ செரிக்கா ஓகேக்கா ஓகேக்கா செரிக்கா பாருங்கக்கா
பாய்